என்னப்பா சொல்லுங்க சொல் எப்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க எனக்கு மட்டு ஏ வாய்ஸ் லோவா கேக்குது
தெரிலையே நல்லா கேக்குதா இப்ப கேக்குதா ஆ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டேங்க நீங்க சாப்
ஆ சாப்டாச்சுங்க எங்க வெளியிலல்லா எங்கயா போவீங்களா எந்த எந்த பிளேஸ்க்கு போயிருக்கீங்க
நாங்க வெளியில போனதுன்னு பாத்தீங்ன்னா நா அம்மா வீட்ல இருக்குபோது வந்து பாத்தீங்ன்னா குற்றாலம்தா
போயிருக்கீங்க குற்றாலத்ல என்னன்ன எடோ பாப்பீங்க பாத்துருக்கீங்க
மொத போறது வந்து இந்த புலி அருவினு போயிருக்கோ
அப்றோ
அப்புறோ பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஃபால்ஸ்ன்னு ஒரு எடத்துக்கு போவோ அங்கதா வந்து இந்த நெறைய நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நெறைய கெடைக்கு மத்த எந்த ஃபால்ஸ்லயு அவ்ளவா கெடைக்காது
அப்றோ சாப்
மெயினான ஃபால்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு அது பேர் மெயின் ஃபால்ஸ் சோ அங்கதா வந்து எல்லா திங்ஸு கெடைக்கு
ம்
ஹோட்டல்ஸு லார்ஜு அந்த மாரி பிளேஸஸ் எல்லாமே அங்க நெறயா இருக்கு
ஆமாங்க நெறய இருக்கு நானு பாத்திருக்கே
அதே மாரி ஐந்து அருவின்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து ஐந்து அருவி வரு ஒரு மேலந்து ஒண்ணு விழுந்து ஐந்தா பிரிஞ்சு உழுகு
கீழ மொத்தமா வரு
ஆமா இந்த சைடு மூணு இருக்கு இந்த சைடு ரெண்டு இருக்கு அத தனி தனியா பிரிச்சிருப்பாங்க அந்த மூணு உழுகுறது வந்து ஜென்ஸ் குளிக்கிற மாரி இந்த ரெண்டு உழுகுற வந்து து லேடிஸ் குளிக்கிற மாரி வச்சு பிடிச்சு வச்சுருந்துருப்பாங்க அடுத்தது பாத்தீங்ன்னா குற்றாலத்லயே பாத்தீங்ன்னா அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸ்லா இருக்கு அவங்க தனியா வந்து அதுக்கு பேமெண்ட் பண்ணி என்னதுங்க
இல்ல அது எந்த சைடு இருக்கு டேம் ஆர்டிஃபிஷியல் பால்ஸ் வந்து தனியா
ஆமா அது இருக்குது ஆனா நாங்க அங்கெல்லா போக போனதுல்ல என்னோட அண்ணா அவங்கல்லா போயிருக்காங்க அந்த சீசன் இல்லாதப்போ அவங்க வந்து பண்ணுவாங்க அது மாரி
அந்த தண்ணியவே விடுவாங்ளா
உம் அந்த மாரிலா உடுவாங்க அ கா நமக்கு தகுந்த மாரி காசெல்லா கேட்னே நம்ம ஏத்த மாரி இந்த சாப்பாடு ஃபுட்டு் அதெல்லா பண்ணி இது பண்ணுவாங்க போல ஆனா வந்து அந்த சீசன் இல்லாதப்போ உடுவாங்களா என்னன்னு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் என்ன தெர்ல ஆனா ஆர்டிஃபிஷியல்லா ஃபால்ஸ்லா இருக்குது அப்டின் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ணால்லா போயிருக்காங்க எங்க அண்ணாவோட வந்து ஓனர் பாத்தீங்கன்னா அங்க உள்ள தண்ணிய மட்டு தா குடிப்பாங்க
குளிப்பாங்க அதுலதா குளிப்பாங்ளா
ஆஹ் அதனால அவங்களுக்கு அந்த பிளேசஸ் எல்லா தெரியு
ஆஹ் அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா எடமு நல்லா தெரியு
ஆ அதனால அவங்களுக்கு நல்லா தெரியு அந்த ஓனர் வந்து கூட்டிட்டு போவாங்க போல அந்த மாரி எடத்துக்கு எல்லாத்துக்கு
சேர் சேர் சேரி ஆ வேற என்ன ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க நீங்க டேம்ல்லா போயிருக்கீங்ளா
அ டேம்ன்னு பாத்தீங்ன்னா இந்த மணிபுத்தாறு டேம் னு வர வழியில பாத்தீங்ன்னா இந்த மணிமுத்தாறு டேம்னு ஒண்ணு இருக்கு
ஆமா ஆமா அங்க போயிருக்கீங்ளா நானு போயிருக்கே அஹ்
ந்த இடத்துக்கு போய் குளிச்சுட்டு அப்றமா வந்திருக்கோ
உம் அங்க கோயில் இருக்கு போனீங்களா தென்காசியில கோயில் இருக்கே குற்றாளீஸ்வரர் கோயில் கோயில் இருக் சிவன் கோயில் தான் சிவன் கோயில் தான் மெயனரு விக்கு போறக்கு முன்னாடியே இருக்கு கோயில் பெரிய கோயில்
அங்க போனது இல்லைங்க
மெயின் குற்றாலம் போனீங்கள
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த கோயிலு தா இப்பதான் ஞாபகம் வருது ஆ அந்த கோயில் தெரியும் ஆனா அங்க போயிருக்கோம் ஆனால் அந்த பேர் தெரில
குற்றாளிஸ்வரர் கோயில் ஆனா சிவன் தான் உள்ள இருக்காரு சிவன் தா கடவுள் மெயின் கடவுள் வந்து சிவன் தா
உம் உம்
போனீங்கன்னா அப்டியே கோயில் ஏதாவது நம்ம ஏதாவது இடத்துக்கு போனம்னா கோவில் ஏதாவது இருந்தா அங்கே சாமியே கும் அப்டியே வந்துர வேண்டி தா நல்ல தான நமக்கு சாமி கும்ட்டா ஆ நம்ம ஒரு தட போறோம் திரும்பல்லாம் அங்க போ முடியாது ஒரு எடத்துக்கு போம்போது ஃபர்ஸ்ட் போம்போது எல்லா எடத்தையும் நல்லா சுத்தி பாத்துட்டு அப்டியே வந்துர வேண்டியதுதான்
உம்ம்
உம் வேற எங்க போயிருக்கீங்க நீங்க கொடைக்கானல் லா போயிருக்கீங்களா நாங்க போயிருக்கோம் ஆ கொட கொடைக்கானல் போன மாசோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நா போயிருக்கேன் கொடைக்கானல் போயிருக்கே
கொடைக்கானல் கொடைக்கானல் போனது இல்லைங்க
அங்க நெறைய பார்க் கோயில்
உம் கேரளா தான் போயிருக்கோம் கேரளாந்து நாங்க இருக்கிறதுல இருந்து கொஞ்சோ ஒரு மணி நேரோம் ட்ராவல்னால கேரளாக்கு போயிருக்கோம்
உம் எப்டி சைட் சீனா போனீங்களா இல்ல சும்மா ஃபங்க்ஷன் ஏதாவதுக்கா போனீங்களா ரிலேஷன் வீட்டுக்கு போனீங்களா
இல்ல பங்க்ஷன் ஓணம் பங்ஷன்
சேரி சேரி சேரி நல்லா இருக்கு ஓணம் பங்க்ஷன் போயிருக்கீங்களா நான் போனதே இல்ல என்ன பண்ணுவாங்க
அங்க பாத்தீங்கன்னா அ கோயில்ல போயிட்டு சாமி கும்புடுவாங்க காலையில
ஆ எல்லாருமே எல்லாரும் கோயில சாமி குமுடுங்க என்ன கோயில் இருக்கு அங்க என்ன சாமி குமுடுவீங்க
நாங்க கும்புட மாட்டோம் ஓனர் அவுங்க போயிட்டு வந்தாங்க நாங்க போல
ஆ
நாங்க வந்து சும்மா ஊர் சுத் அ தான போனோம்
சேரி சேரி சேரி உம் இல்ல அவுங்க என்ன சாமி கும்புடுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஓணம் செலிப்ரேட் பண்றவங்க காளி
ஆ ஆமா
ஆ அ அ காளி சாமி கும்புடுவாங்க
ஆமா அது கும்டுட்டு அப்புற வீட்டுக்கு வந்துட்டு வீட்ல சாமி கும்புடுட்டு அவுங்க சமையல் அந்த நறைய
ஆமா அங்க நறைய இருக்கு பலாப்பழத்திலே நறைய செய்வாங்க அவுங்க
ஆ நறைய சமையல் பண்ணிக்கிட்ருந்தாங்க
ம்
பண்ணிட்டு இருந்தாங்க நாங்ளு வெளில நல்லா அந்த ஒரு ஆறு மாடி இர்ந்திது நாங்க பாக்க அவுங்க வீட்டு பக்கத்திலே அத போய் சுத்தி பாத்திட் ஆமா அந்த ஆறு வந்து சு ப்பரா இர்ந்திச்சி ஆனா தடுப்பே இல்ல அதுல ஆனா ஆட்டோ போகுது எல்லாமே போகுது பஸ் எல்லாமே போகுது சைட்ல பாத்தீங்கனா ரெண்டே ரெண்டு தூண் சின்ன தூண் உக்கார்ற தூண் மார்தா இர்ந்துது
ம்
போனா விழுந்துருவோ அந்த மாரி இருக்குது நம்பளே இப்டி ஸ்லி ப் ஆயிட்டோம்னா ஸ்லிப் ஆயிட்டனா உள்ள
விழுந்து ஆ அங்க எல்லாரு பயமில்லாம எல்லா போய்டு வந்ட்டாங்க ஆ
அந்த இதுலே தண்ணி நாங்க போனது வந்து மழக காலத்துல போனதுனால அந்த ரோட ரோடு தண்ணியு ஒண்ணு போல போகுது அந்த மாரி இருந்ச்சா அனா நாங்க ரோட்டு மேலர்ந்தா அந்த அடுல அந்த பிரிட்ஜ் மார்ருந்துச்சு தசோ அது மேலதா நின்னிட்ருந்தோ
சேர் சேர் சே நல்லா இருக்கு அந்த சீனிஸு அந்த சேப்டி இல்லாம இருக் ம்
உ அ தடுப்பு எதுவு இல்லையா சோ அதனால வந்து குழந்தைங்கிலா கூட்டு போறது கொஞ்ச அந்த
அங்க அதிகன மழ வரு அங்க அடிக்கடி மழ வந்துகிட்டே இருக்கு
ஆமா நாங்க போனதுமே மழ காலத்துலதா போனோ அதனால அங் அங்க அந் அந்த தண்ணி பாய்ச்சல் வந்து நறைய இருந்துச்சு அங்க
சேர் சேர் நாங்க போனதே இல்ல அங்க கேரளாக்லா போனதே இல்ல அதனால ஆன போணுனு ஆச தா ஆனா போக முடிச்சாது போணு ஒர் நாளைக் கண்டிப்பா போயிட்டு வரணு அந்த எட்தெல்லா பாக்கோணு
ம் அதே போல என்னோட பைய அ முதல் கொ பிறந்தநாளப்போ கு குருவாயூர் கோயில்கு போய்ட்டு வந்தோ
அங்கதா போயிட் ருந்தீங்க அதுவந் அங்க போன குருவாயூ கோயில்ல தா கொழந்தைகளுக் பஸ்ட்பஸ்ட் சாப்பாடு அண்ண ஊட் தோ அங்க
சாப்பாடு ஊட்டுவாங்க
அப்பற இங்க எழு ஆ பஸ்ட்பஸ்டு எழுத கத்துக்கிறதுக் ஆ னா போட்டு வருவாங்க
ஆமா அதனால முதல் பிறந்தநாளா அப்போ நம்ம போய் அங்க போய் எந்து வழிபடலா அப்டின் சொல்லிட்டு
ஆ
நாங்க பிளான் போட்டு போய்ட்டு வந்தோ குடும்பமா
ம் ம்
குருவாயிர் கோவிலுக்கு அதிகாலைலே போயிட்டோ
ம் சேர் சேர் சேரி குருவாயூர்ல குருவாயூர்ல சாமி பேரு குருவாயூர் தானா
ஆமா குருவாயூர் சாமி
சேர் சேர் சேரி ஆ அது போனதில்ல அந்த சாமி எப்டி கும்புடுவாங்க என்ன செய்வாங்க அந்த இதா நமக்கு தெரியாது ஆனா தெரிஞ்சுக்கணு ஆச தா அங்க எல்லா
ஆனா கூட்டோ அதிகமா இருந்தது நாங்க போனது வந்து அமாவாசையப்ப போயிட்டோ
ஆ
என்னோட பைய பெறந்தநாள் அமாவாச அன்னைக்கு வந்ததுனால அமாவாசைபப்போ போனதுனால இது கூட்டோ வந்து சரியான கூட்டமா இருந்தது நாங்க போனப்ப
சேர் சேர் செரி அடுத்து போயிரிக்கீங்களா அங்க ஒரு தடவத்த போயிரிக்கீங்க
அதா பாலக்காடு போயிருக்கோ ஓணம் பண்டிகையப்போ அப்பறமா வந்து ப பெறந்தநாள் அப்போ வந்து அங்க போயிருக்கோ
சேர் சேர் சேர் சேரி நாங்க இங்கேயே பக்கத்துல கொடைக்கானல்தா போயிருக்கோ அங்க குறிஞ்சியாண்டவர் கோயில் குழந்தைவேலப்பர் கோயில் எல்லா நெறையா இருக்கு அங்க போய் சாமி கும்ட்டு வந்தோ நறைய கொடைக்கானல்ல
ஆ
கோயில்லா இருக்கு அங்க பார்க் நறைய ஃபளவர் ஷோவெல்லா இருக்கு கிளைமேட்டே சூப்பரா இருக்கு நல்லா செம்மையா இருக்கு மழ மிச்சு எல்லா வந்து மழ வரு திடீர்னு மிஸ்டு வரு திடீர் மழ வரு திடீர்னு வெயில் அடிக்கு அந்த கிளைமேட்ட பாக்குறதுக்கே நமக்கு நல்லா இருக்கு வர்றக்கே மனசு வராது அங்கேயே இருக்கனு போலதா இருக்கு அந்த சீனரிஸ்ல்லா பாக்குறக்கு அவ்ளோ அழகா இருக்கு ம் அங்க நெறைய லே லே லேக் இது லேக் எல்லா இருக்கு போட்டிங்ல்லா போலாங்க
ம்
நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு நாங்க எப்டியு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவ அங்க போயிட்டு வந்துருவோ எங்களுக் பக்கமாதா இருக்கு இங்க மல பக்கேனால போயிட்டு வந்துருவோ ம் சரிங்க வேற என்ன எடத்துக்கு போயிருக்கீங்க கேரளா தவர வேற வேற எந்த எடத்துக்கு போயிருக்கீங்க முக்கியமான பிளேஸ் ஏதாது இருக்கா சொல்ற மாதிரி
கேரளா வேற என்ன பிளேசஸ்
வேற எங்கயு போல
அவ்ளவா எங்கயு போல மதுரைக்கு போயிருக்கே
நாங்க நறைய போவோ வெளில அப்பப்ப ஃபங்க்ஷனுக்கு
ம் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலு அழகர் கோயிலு பழமுதிர் சோலை
அங்கல்லா போயிருக்கேங்க அதையெல்ல சொல்றதுக்குல்லா நறைய எடோ இருக்கு நறைய கோயில்லா அதிகமா இருக்கு சுத்தி பாக்கரக் ம்
ஆமாங்க
கடைகளு நறைய இருக்கு நறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா வந்தீங்கன்னா மதுரையில
ஆ ஆமாங்க
ம்
மெயினா சாப்பாடுதா
ஆமா ஆம்மா அங்க சாப்பாடு நல்லா இருக்கு எல்லாமே மதுர ஃபேமஸ் தா மதுரையிலருந்துதா எல்லாமே இதாது நல்லாருக்கு சாப்பாடு மல்லியப் ஃபேமஸு பிரியாணி ஃபேமஸ் நான்வெஜ்ஜுக்கு நல்லா ஃபேமஸா இருக்கு
ஆமா
கோயில் நெறைய கோயில்கள் இருக்கு
உம்
இப்ப நெறைய கொண்டு வந்திருக்காங்க எப்பயுமே சேரிப்பா அப்றோ கொஞ்சோ வேல இருக்கு அப்றோ பேசலாமா ரெண்டு அப் கூப்ட்றாங்க ஹஸ்பண்ட் கூப்றாங்க
உம் சேரி